ஆஹ இப்போ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா.
என்ன தோழி சாப்டாச்சா தோழி வீட்டு்ல.
ஆஹ சாப்பிட்டாச்சு தோழி.
உங்க வீட்டுல என் நானும் சாப்பிட்ட தோ. தோழி உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு.
இன்னைக்கு நாங்களும் தோச கொழம்பு. டா.
அப்படியா தோழி. சேரி தோழி நீங்க எல்லாமே நல்லா. சமைப்பீங்களா தோழி.
ஆஹ நா நல்லா சமைப்பே. அதுலுல்லா.
ஆ உங்க சமையல ஸ்பெஷல் என்ன செய்வீங்க எனக்கு ரெசிபி சொல்ல முடியுமா கொஞ்சம்.
நா வந்து சிக்கன் கிரேவி நல்லா செய்வே.
அப்படியா தோழி. அப்படியா தோழி சேரி தோழி சிக்கன் கிரேவி ரெசிபி சொல்றீங்களா தோழி நா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாக்கற.
ஆஹ் கண்டிப்பா. நா வந்து கிரீன்லா. ஒயிட் மாதிரி பண்ணுவ. வெள்ளையா ஆமா வெள்ளையா இருக்கும் அந்த சிக்கன் கிர ஆஹ் அந்த மாதிரி டைப் தா
சரிங்க தோழி நீங்க ரெசிபி சொல்லுங்க தோழி நா நோட் பண்ணி வச்சுக்கறே
ஓகே தோழி நா வந்து ஒரு ஆப் கே ஜி சிக்கன் எடுக்கற அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி
உம்
அண்ட் கொஞ்ச முந்திரி
சரி தோழி
அவ் ஒரு பச்சை மிளகா ரெண்டு
ஆஹ் சேரி தோழி
கொத்தமெல்லி
ம் செரி தோழி
ஆ ஆ இஞ்சு தூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு
அப்டியா தோழி செரி தோழி இதுல்லா போட்டு நீங்க ஆ செரி தோழி அப்டியா தோழி சரி தோழி ஃபைனா அரைக்கணுமா இல்ல கொஞ்சன்
ஆமா ரொ ரொம்ப ரொம்ப தனி தண்ணியா பண்ணக்கூடாது கொஞ்சோ லைட்டா கொற கொறப்பா
படியா தோழி செரி தோழி கண்டிப்பா தோழி
சிக்கன் நல்லா கழுவி நீங்க கொஞ்சம் இந்த மசாலாய தூக்கி அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருணு ஒரு ஹாஃபனவர்
பண்ணி மேட்ரியேட் ஆகுறதுக்கு வைக்கணு
ஆமா பிரிட்ஜில நீங்க வச்சிருங்க வெச்சுட்டு அதுக்கப்றமா பட்டர் யூஸ் பண்ணுங்க இதுல நீங்க ஒரு ஹாஃப் ஹாஃபனவர் வச்சீங்கனா நல்லாருக்கு
அப்டியா தோழி சரி தோழி அதுக்கு மேல வச்சா கூட நம்ளுக்கு நல்லா ஊரி வரு அவ்ளதானே தோழி
ஆமா டேஸ்ட்
அப்டியா தோழி செரி தோழி கண்டிப்பா தோழி இதுல உப்பு பு நம தேவ அளவுக்குத் தே சேக்கணு வேற எந்த மசாலாவூ சேக்க தேவயில்ல
சேவ சேக்க தேவ இல்ல
அப்டியா தோழி செரி தோழி கண்டிபா தோழி அதுக்கப்றம நாம எப்டி தோழி இத கெ குக் பண்ணூ
இது வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு சின்ன பீஸு ஒரு இன்ச்சுக் கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க கூட ஆ க ஆயிலியூ சேத்துக்கோங்க
செரி தோழி ஆயில் எவ்ளோ தோழி
உங்கள்க்கு கொஞ்சோ அதாவ்து கொஞ்சோ நல்லா தண்ணியா வேணூனா கொஞ்சோ லைட் டா அதிகமா சேத்துங்க இல்லன்னா கொஞ்சமாவே சேத் துல்லா
ஓகே தோழி செரி தோழி நாம எவ்ளோ நிமிஷோ தோழி இந்த குக் பண்ணூ எப்டி மொதல்ல ஆயில போட்டு கொஞ்சோ பட்டர ஆட் பண்ணி
சூடு ஆயிட்டப்றமா சூடாயிட்டப்றமா அந்த நம்ம மிக்சில அரிச்சு வச் வச்சிருந்தோ இல்லியா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அந்த மிக்சர இதுல போட்டுருணூ
கண்டிபா தோழி செரி தோழி
போட்டுட்டு அதுல உப் உப்புசேத்துட்டு கொஞ்சோம் குக் ஆகுறதுக்கு விட்டுற்னோ நல்லா அதுல தண்ணி பிரிஞ்சு வரனோ அந்த தண்ணி எண்ணைல்லா நல்லா பிரிஞ்சு வரனோ
செரி தோழி அதுக்கு எவ்ளோ நிமிடம் தோழி எடுத்துக்கோ பத்து நிமிடம்
அ ஆ ஆமா பத்து நிமிடம் எடுத்துக்கோ பத்து நிமிடத்துக்கப்றமா நம்ம வந்து எ சிக்கன்ல மேதிரினேட் பண்ணி வச்சிருந்தோல்லியா
ஆமா தோழி
அதியு இதுல சேத்து நல்லா குக்காக விட் டுர்னோ
செரி தோழி
கொஞ்சோ நல்லா மூடி வச்சிருங்க
ஓகே தோழி அது எவ்ளோ நிமிடம் தோழி வெக்கனு
நீங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வச்சாலே போது
இது நம்ம வந்து அது போட்டு பெரட்ட வேண்டா நம்ம அப் அப்டியே இத ஸ்லோல வெச்சி குக் பண்ண விட்ருன்னோ
நீங்க ஃபர்ஸ்ட்டு அதுல வெச்சி ஃபர்ஸ்ட்டு சேத்துருங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிருங்க
செரி தோழி
மிக்ஸ் பண்ணிட்டு அத மூடி நீங்க சிம்ல வெச்சிருங்க
ஆஹ் செரி தோழி
வெச்சிட்டு நீங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழிச்சி செக் பண்ணிக்கோங்க ஒங்க உப்பெல்லா கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு இல்ல அதிகமா பெரட்ட தேவையில்ல அந்த சூடுலயே ஒங்ளுக்கு நல்லா மெத் நல்லா
வெந்தி வந்துரு செரி தோழி உம் அதுக்கப்றமா என்ன பண்ணு தோழி இது
இது நீங்க லா அப்றமா உப்பு இதெல்லா காரொல்லா கொஞ்ச செக் பண்ணிக்கோங்க உ நல்லா உ நீங்க கொஞ்சோ காரோ சாப்புடுவீங்கன்னா பச்ச மொளகா ரெண்டுக்கு மேலேயே நீங்க சேத்துக்லா ஒரு மூணு அந்த மாரி சேத் துக்லா ஒரு லிமிட்னா ரெண்டு பச்சமொளக் அ
ஓகே தோழி
சேத்துட்டு நீங்க உப்பெல்லா செக் பண்ணிட்டு லாஸ்ட்ல கொத்திமீரு அது மேலே போட்டு கொத்தமல்லி
ஆ இதுல மேற அவுங்களுக்கு அந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்கள தோழி அந்த வெந்தயோ ஆ கீர இது இருக்குமே தோழி அதெல்லா ஆதுல்லா போட்டு தெவைல அது போட்ட கொஞ்சோ நல்லா வாச்னை டேஸ்ட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்கள தோழி
இல்ல இதுக்கு தேவ இல்ல இதுக்கு வந்து அந்த இஞ்சோட வாசோ பச்ச மொளகா முந்திரி இதெல்லா போட்ருக் இருக்கறதுனால இதுவே போது
செரி தோழி ஓகே தோழி நீங்க சொன்ன விதமே ரொம்பவே அழகா இருக்கு தோழி நா கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு பாக்கறே தோழி இது நம்ம எதுக்கு எதுக்கெல்லா தொ த்தி சாப்பிட்லா தோழி
சப்பாத்தி தோச எல்லாத்துக்கு சேத்தி குல்ல நீங்க இல்ல பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்கு கொஞ்சோ நம்ம சீரா ரைஸ் சொல் ரோலியா
ஆமா தோழி
ரைஸ்க்கு நல்லா இருக்கொ
ஆ செரி தோழி அது நம்ம நைஸ்ஓர மாரி செஞ்சு அதுக்கு சாப்டற மாதிரி இருக்குமா இல்ல வெறு ம் வெறு வெள்ள சோற்று வந்து நம்ம வடிப்போம்ல அதுக்கு சாப்லாமா
இல்ல வெ வெறும் வயிட்டு சோருக்கு வந்து அது கரெக்டா இருக்காது ரைசுக்கு நீங்க பாஸ்மதி ரைசு யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் அதுக்கு
சேரி தோரி நா கண்டிப்பா செய்றே தோழி நீங்க சொல்ற விதமே எனக்கு அப்யே நாக்ல இருந்து தண்ணியா ஊருது தோழி ஒரு நாள் கண்டிப்பா பண்ணிப் பாக்றே தோழி நா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அது செஞ்சு பாருங்க
உம் செரி தோழி ஆஹ் ஓகே தோழி கண்டிப்பா தோழி உங்களுக்கு அஹ் சாப்பாடுல எப்டி தோழி காரம் பிடிக்குமா இல்ல நீங்க ஸ்வீட்லா அதிகமா சாப்பிடுவீங்க எப்டி தோழி
எனக்கு ஸ்வீட் ரொம்ப புடிக்கும்
உம் செரி தோழி எனக் அப்டியா தோழி அந்த என்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்டா இப்ப வந்து இருக்ற காலத்துல சுகர் வந்துருதுன் சொல்றாங்க அது நெஜமா நெனைக்கிறீங்களா தோழி
ஆமா கண்டிப்பா இருக்கு அந்த ப்ராப்ளமு இருக்கு அந்த பிரச்சனையு இப்போ அதிகமா இருக்கு
உம் அந்த சுகர் வந்து நம்மளுக்கு அஹ் நம்ம சுகர்ரு வந்து இந்த என்ன சொல்றது இனிப்பு சாப்பிடறனால மட்டுமா வருதா இல்ல நம்ம யோசிக்கிறது ஸ்ட்ரெசு வீட்டோட ஸ்ட்ரெசு இருக்குல்ல இல்ல ஜீன் அந் துலயும் வருதா எப்டி நீங்க எப்படி சொல்றீங்க தோரி ஏ நா வந்து இந்த ஜீனாலயும் வருது நம்ம இனிப்பு ஸ்ட்ரெஸ்சு எல்லாத்தையும் சேத்து வருதுன்னு நானு யோசிக்கிற தோழி நீங்க என்ன யோசிக்கிறீங்க தோழி இந்த இனிப்பு வாழ மட்டு வருதா இல்ல இந்த ஜீனு இந்த ஸ்ட்ரெஸ்சு அதெல்லாம் இருக்குதா
இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அஹ் வெறும் இனிப்பு சாப்பறனால வருதில்ல ஸ்ட் ரெஸ்டு இதுக்கு அதுக்கு கரெக்டான இது இது அதிகமா ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்ரெஸ்ட் இருந்தாலு தூக்கோ இல்லைன்னா கூட உங்ளுக்கு சு சுகர் ப்ராப்ளம் வந் து வரு
அதா தோழி நானு அதா தோழி நெனுக்கற ம் ஏ ம் என்ன சொல்றது சில பேருக்கு வந்து நெறையா ஸ்வீட் சாப்ட்டா கூட இந்த சுகர் வர மாட்டேங்கிது தோழி சில பேரு வந்து சுகரே சாப்பட மாட்டாங்க அவுங்க அவ்ளோ விரும்பி சாப்பட மாட்டாங்க அவுங்களுக்குல்லா சுகர் வர்துன்னா உங்களுக் கு கண்டிப்பா இது வந்து இனிப்பால மட்டு இல்ல எ இந்த நம்மளோட மன் மனோ அலுத்தம் வேற என்ன சொல்றது நம்ம இருக்கிருக்க
நம்ம யோசிக்கிற ஸ்ட்ரென்த் ஆமா கண்டிப்பா எல்
ஜீன்ல இருக்குன்னா கூட ஆமா தோழி நம்ம என்ன சொல்றது நம்ம வீட்ல அம்மாக்கு இல்ல அப்பாக்கு இல்ல எங்க தாத்தா பாட்டிக்கு யாராவ்து இரு ட்ரா கூட அந்த ஜீன்ல்யு இது வற்றதுக்கு சான்சஸ் அதிகவ்ன் சொல்லி இப்போ விஞ்ஞானத் துல சொல்றாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா அதுலியு கண் டிப்பா வரு ஆனா இப்போ இனிப்பு சாப்பட்றது மட்டு ஆ சுகருக்காக இல்ல அந்த பிரச்சன சுகரு அது வந்து இனிப் பு மட் டு இல்ல அதுக்கு காரணோ இன்னு நறிய இது இருக்
ஆமா தோழி கண்டிப்பா இருக்கு தோழி ஆமா தோழி கண் டிப்ப இப்ப இருக்கற காலத்ல ஆ ரொம்ப பேருக்கு வந்து டிடீர் டிடீர்னு மயக்கோ வருது தோழி அந்து வந்து மயக்கத்துக்கு என்ன சொல்றாங்க அது கூட ஸ்ட்ரஸ்ஸு
கண்டிப்பா கண்டிப்பா அதிகோ நம்ம நம்ம மூள தா ரொம்ப இப்போ இது நம்ம மூள தா அதி கமா பிரச்சன நமக்கு குடுக்கு அத நம்ம சரியா பாத் துக்கிட்டா எந்த பிரச்சினையும் வராதுன்னு நா நெனைக்கிற
கண்டிப்பா தோழி நீங்க செய்த ஹாம் மிகவு சிறப்பா சொல்லீங்க தோழி நம்ம மீண்டு பேசலா தோழி நம்ம நமக்கு கொடுத்திருக்கிற ஒ நேரமு முடிய போகுது தோழி நம்ம மீண்டும் இத டாபிக் பத்தி நம்ம உரையாடலாம் தோழி கன்டினியூவாக ஏய் செரி தோழி கண்டிப்பா தோழி நம்ம திரும்ப பேசலாம் தோழி செரி தோழி நன்றி தோழி வணக்கம் தோழி ஒங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது உங்ககிட்ட பகிர்ந்தது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழி உம் சரி தோழி நம் மீண்டும் பேசலாம் தோழி
ஆஹ் கண்டிப்பா வணக்கம்